ஹலோ
ம் எப்டி இருக்கீங்க
நல்லாருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
ம் நல்லாருக்கே சாப்டீங்ளா
ம் சாப்ட்டே நீங்க சாப்ட்டீங்ளா
ம் சாப்ட்டே வீட்ல அம்மா அப்பா தம்பிலா எப்டி இருக்காங்க
இங்க எல்லாரு நல்லா இருக்காங்க அங்க எப்டி இருக்காங்க அம்மா அப்பா
ஆ எல்லாரு நல்லா இருக்காங்க வேலலா முடிச்ட்டு வீட்டுக் வந்டீங்ளா
ஆம் வேல எல்லா முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டே உங்களுக்கு வேல எல்லா முடிஞ்சிடுச்சா
ஆ முடிச்ட்டு நானு வீட்டுக்கு வந்டே வேலல்லா எப்டி போது
வேல நல்லா போ போய்ட்ருக்கு உங்களுக்கு
ம் எனக்கு வேல நல்லா தா போது ம் என்ன பண்றாங்க உங்க தம்பி இருக்காங்க இல்லிங்ளா என்ன பண்றாங்க அவுங்க
எ தம்பி வேலைக்கு போய்ட்டு வந்துட்டு இருக்கா
அப்டிங்களா அவுங்களுக்கு திருமண லா ஆயிடுச்சிங்ளா
இல்ல திருமணோ இப்பதா முடிவு பண்ணி இருக்கோ
ம் ம்
மேல தா போய் பேச ஆரம்பிக்க போறோ
அப்டிங்களா சேரி ஸ் சேரி இன்னா இதுக்கு அப்புற திருமணம்னா உங்களுக்கு அதிக வேல இருக்கு இல்லிங்களா
ஆமா அதிகமா வேல இருக்க எங்க அங்கெல்லாம் போயிட்டு வரணு
ம் ம்
துணிலா எடுக்க போகணு
உ அப்டிங்களா நீங்க எப்டி வந்து எடுப்பீங்க துணிதா வந்து மொத்தமா எடுத்துப்பீங்களா இல்ல தனி தனியா எடுப்பீங்களா
இல்ல தனி தனியா தா எடுப்பே ஃபஸ்ட்டு வந்து அ தம்பிக்கு எடுத்துட்டு அதுக்கப்புற ஒரு ஆவு எல்லாருக்கு எத்து போய்ருக்கோ தனியா போயிட்டு
தெரியலயா இந்த